ஹலோ வணக்குங்க
வணக்கங்க நல்லாருக்
நல்லா இருக்கேங்க நீங்க நல்லா இருக்கீங்களா
ஏங்க
ஊர்லல்லா ஊர் ஆ ஊர்ல எல்லாம் நல்லா இருக்காங்களாங்க
ஆஹ எல்லாரும் நல்லா இருக்காங்க
ஆ சாப்பிட்டாச்சுங்க
உம் ங்க ங்க
ஒரு நல்ல பழக்கோங்க அதாவது சாப்பிட்டீங்களான்னு கேக்குறதே ஒரு நல்ல ஒரு பழக்கோங்க
ஆமா ஆமா
அறிங்க
சரி சரிங்க பசங்க எல்லாம் தூங்கிட்டாங்களாங்க
ஆஹ் படுத்துட்டாங்கங்க
ஆஹ் சரி
அஹ் இந்த லீவுக்கலா எங்க போனீங்க அஹ் உங்க ஊரோட சிறப்பு பத்தி சொல்லுங்க உங்க உங்க ஊர்ல என்ன ரொம்ப பேமஸ்சு
எங்க ஊரு இங்க ஜோலார்பெட்தாங்க இந்த அந்த ஊர் பக்கத்துல ஏலகிரி மல இருக்கு ஆஹ் அது பக்கத்திலயே இருக்கிறதுனால அந்த ஊர் தான் இது டூரிஸ்ட் பிளிஸ் அதாவது இந்த பக்கம் டுரிஸ்ட் பிளேஸ்னா இது ஏலகிரி மல தான் பன் எங்க ஊருக்கு சிறப்புன்னா ஜங்ஷன் இருக்கு இல்லைங்களா ரயில்வே ஜங்ஷன் ஆஹ் அது ரொம்ப பழங்காலத்து ஜங்ஷன் சொல்லுவாங்க இருக்கிறதுலயே அதாவது ஏஷியாலே மிகப் பெரிய ஜங்ஷன்து நம்ம சோழார்பேட்ட ஜங்ஷன் தான்
சூப்பருங்க ரொம்ப நல்ல விஷயம் ஆ
அது அது ஒருதான் எங்க ஊரோட பெருமை இந்த ஜங்ஷன் மட்டுதான்
உம்
அடுத்து பக்கத்துல ஏலகிரி மல இருக்கு
உம் ஆஹ் வந்திருக்கேங்க
ஆஹ இப்போ நல்லா டெவலப் ஆயிடுச்சுங்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங்ல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சமா தான் இருந்துது அதிகமா அதிகமாக ஒரு பார்க்க ஒரு போட் ஹவுஸ் மட்டும் இப்போ டீம் பார்க் அதெல்லாம் ஸ்டப் போட்டுட்டு இருக்காங்க
ல்லாம் நல்லாருக்கும் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாறியே நல்லா கொண்டு வந்துட்டாங்க
ஆமா புல்லா நிறைய சுத்தி பா ப்ப நெறைய எடோ எல்லா போட்ருக்காங்க
ஆ
இதெல்லா நெறைய எடோ இருக்கு
ஆ பேர்ட் சேஞ்ச் சேஞ்சுரிக்கு நா வந்திருக்கேங்க நல்லாருக்குங்க நல்லாருக்கு ஆமா ம்
அது மாரி எங்க ஊர் பக்கம் என்ன இந்த மாரி இல்ல உங்க ஊர் பக்கம் என்ன இருக்கு
எங்க ஊர் பக்கோ வந்து இயற்கை இயற்கை ரொம்ப அழகான ஒரு பிளேஸ்ங்க இயற்கைய இப் இப்போ வந்து பாத்திங்கன்னா ஏ கோடை காலத்தில எல்லா எடத்துலயு வெயில் அடிச்சிச்சுனா இந்த சைடு வந்து கிளைமேட் ஓரளவுக்கு கொஞ்சோ குளு குளு குளுனு இருக்குங்க இது வந்து கோயம் த்தரோட ஸ்பெஷலுங்க
அப்டிங்களா
மத்த ஊருக்கு போறப்போ பாத்தீங்கன்னா நீங்க டூ வீலர்ல ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெயில் வந் ந்து எதிர்காத்து வந்து அனலாருக் க்குங்க ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த எதிர்கா்த்தே வந்து சிலு சிலு சிலு சிலுன்னுருக்குங்க ஒரு அஞ்சா த்து வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்திங்கன்னா கோயம்புத்தூர் மாரி ஒரு கூலிங்கான பிளேஸ் நல்ல ஒரு இயற்கை வளம் நிறைந்த ஒரு எடங்க
இப்போ கோயம்புத்தூர் சுத் த்தி மல மல நெறையா இருக்குங்களா
ங்க ஆமாங்க இது இருக் க்கு சிறுவாணி இருக்குங்க பொள்ளாச்சி இருக் ங்க
ஓ
வால்பாற இருக்குங்க மருதமல நெறையங்க கோயில் ஸ்தலத்துல இருந் இது சுற்றுலாத்தலோ மாரி நெறைய இருக்குங்க நெறைய வாட்டர் ஃபால்ஸு
ஓ
ஆஹ் நெறைய இருக்குங்க மங்கி ஃபால்ஸ் இருக்கு
ஓ நீங்க ஃபால்ஸ்ன்னு சொல்லும்போதுதா எனக் ஞாபகோ வருது து எங்க ஊர் பக்கமு ஜலகா மறைன் ஒன்னு இருக்
ஆ ஆ நா வந்திருக்கேங்க வந்திருக்கேங்க
ம் ம்
ஆ நெறைய ஃபால்ஸ்லா நல்லா இருக்குங்க எதிர்காத்தே வந்து நல்லா சிலு-சிலு-சிலு-சிலுனு இருக்குங்க அஞ்சு வருசத்துக்கு முன்னாடி இந்த கிளைமேட்டு நல்ல கிளைமேட்டுங்க இது அதுக்கு இப்போ பாத்தீங்கன்னா நெறைய மரத்த வெட்னதுனால கிளைமேட்டே வந் அது சேஞ்ச் ஆயிடுச்சுங்க
ஓ இப்ப வெட்டிட்
ஆமா-ஆமா நெறைய் ஏ அந்த இது கொஞ்ச காடெல்லா அழிச்சதுனால கிளைமேட்டே சேஞ்ச் ஆயிடுச்சு
எதனால அப்டி பண்ணிட்டாங்க
அது விட்டுட்டாங்க அது அது இயற்கை வளத்துனால கொஞ்சோ சேஞ்ச் ஆயிடுச்சுங்க மத்தபடி எல்லா சு ற்றுலாவுமே நெறைய இருக்குங்க கோயிலுக்குன்னு பாத்திங்கன்னா வெள்ளங்கிரி மலை இருக்கு நம்ம மருதமல இருக் க்கு
ஓ
ஈஷா இருக்கு அந்த மாரி நெறைய சுற்றுலாத்தலங்கள் நெறைய இருக்குங்க நம்ம வந் ந்து சொல்லவே வேண்டா அவ்ளோ ஒரு சுற்று சுற்றுலா தலங்கள் இருக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆ இந்த மக்கள்க்குறிய மக்கள் பேசக்கூடிய வார்த்தைகளே வந்து ரொம்ப மதிப்பும் மரியாதைக்குறியுமா இருக் ங்க
ஆமாங்க எனக்கு அது ஒன்னு ரொம்ப புடிக்கு இப்போ தம்பி படிக்கிற காலேஜ்லயும் கோயம்புத்தூர் பசங்க எல்லாம் பேசி பேசுற விதோ எனக்கு ரொம்ப பிடிக்கு இன்னொன்னு நா அந்த ஊர்ல போய் சாப்ட்டுருக் க்கு அதாவ்து சும்மா டூரிஸ்ட்க்கு ஊட்டி அந்த மாரி போம்போது வரும்போது அந்த வழியாதா வரணுன்னு சொல்வாங்க அந்த பக்கோ வரும்போது அங்க நெறைய ஹோட்டல் ல சாப்ட்டுருக்கே சும்மா வரும்போது போம்போது மட்டும் அப் அப்போ நல்லா இருக்கு சாப்பாடு அதாவது அவுங்களே சாப்பிட்டு அவுங்களே எலைய எடுத்து போடணுன்னு சொல்வாங்க
ஆமாங்க சில ஹோட்டல்ஸ்லா அந்த மாரி ஆஹ்
நல்ல பழக்கமாவு இருந்தது ஆனா சாப்பாடு எனக்கு தெரிஞ்சு எல்லா எடத் த்திலுமே ரொம்ப டேஸ்டா இருந்தது
ம் நல்லா இருக்குங்க ம்ஹும் இங்க ஃபேமஸ்ஸுன் பாத்தீங்கன்னா வந்து அரிசி பருப்பு சாதோ ஒன்னுங்க
ஓஹோ
நா-நம்ப எப்டி இப்ப சாம்பார் சாதோ செய்வோ இம்மீடியட் டா யார் வந்தாலுமே அவங்க வந்து எந்த விருந்தாளி வ இப்ப திடீர்னு எமெர்ஜென்சி வந்ட்டாங்க அவங்களுக்கு ஏதாச்சு சமைச்சு போனோனா அரிசி பருப்பு சாதோ செஞ்சுருவாங்கங்க
நா சினிமால அதுல பாத்திருக்கேன் இப்ப நா கடைசியா பாத்த ஏதோ ஒரு படத்துலதா நா அத பாத்தங்க இந்த பிரபுவோட பைய இந்த விக்ரம் படத் இல்ல நெனக்கிறே
ம் நல்லா இருக்குங்க டேஸ்ட் வைஸ் ஆமா அத் அரிசி பருப்பு சாததாங்க ஆமாங்க அ பிரசாதமே இங்க வந்து உங்க ஊர் சைட்ல என்னங்க பிரசாதம் தருவீங்க நீங்க மிஞ்சு-மிஞ்சு போனா
வெல்லம் பொங்கல் தருவோ
ம்
புளியோதர
ம்
அந்த மாரி எடத்துல பாபா கோயிலுக்கு போனா கொஞ்ச உப்மா தருவாங்க
ஆ
அவ்ளோ தாங்க
தக்காளி சாதோ கேசரி இந்த மாரிதா தருவீங்க ஆனா இங்கெல்லா வந்து பாத்தீங்கன்னா இட்லி தருவாங்க தோசத்த தருவாங்க
அதாவது அன்னதானன்ற மாரி சாப்பாடேவா இல்ல ஒரு இட்லி அந்த மாரி தருவாங்களாக்
என்னங்க ஒரு இட்லி ஒரு தோச சட்னி சாம்பார் தக் க்காளி சாதோ சாம்பார் சாதோ
ஓ அ எல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஒரு தட்ல ஆ
ங்க மோஸ்ட்லி கோதும கிச்சடி மாரி பண்ணி தருவாங்கங்க அதுக் காம்பினேஷ் வந்து தயிர் ஊத்துவாங்கங்க
கோதும கிச்சடிக்கா
ஆமா ஆமா அது அது நல்லா புளிப்பா மோர் மாரி கொஞ்ச இதா ஊத்துவாங்க நல்லா இருக்குங்க
ஓ
நீங்கெல்லா வந்து தோசைக்கு என்ன தொட்டு சாப்பிடுவீங்கங்க
வீட்லிங்ளா
ஆமாங்க
ஆ சட்னி சாம்பார்
இங்க நா ஒரு தடவ ஒரு டிஸ்ஸு டேஸ்ட் பண்ணேங்க புளிச்ச தயிரு ரொம்ப புளிச்ச தயிரு அதுல வெங்காயோ காஞ்ச மொளகா ஆ பேக் கருவேப்பல சீரகோ போட்டு தாளிச்சு
ம்
அதுல உப்பு போட்டு தோசைக்கு தொட்டு சாப்டா அவ்ளோ அருமையா இருக்குங்க
தோச வெறு பிளைன் தோசையா இல்
பிளைன் வெறு வெறு பிளைன் தோசைக்கு அந்த புளிச்ச தயிர் த தாளிச்ச தயிர் அவ்ளோ அருமங்க இப்பதா நா கேள்விப்படற நானு நா ட்டே நா டேஸ்ட் பண்ணி பாத்தே சூப்பரா இருந் ச்சுங்க அவங்க சொன்னாங்க இதெல்லா இது இதோடைய ட்ரெடிஷ்னல் நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க
ஓ அது கோயம்புத்தூர் பக்கோந்தா
ஆமாங்க-ஆமாங்க ஆ அவ்ளோ ந அது நல்லா இருந்துச்சுங்க
ஆ
அது டிஃபரண்டா
இப்போ நீங்க கோயம்புத்தூர் பாஷய எல்லா நல்லா பேசுவீங்களா ஐயோ
அப்டிங்களாங்க
சேரி-செரி
நா நாங்களுமே வெளியெல்லா போனா அப்டிங்களாங்க ஏனுங்க சொல்லுங்க அப்டிங்களா
ஓ அதுக்கேத்த மாரி மாறிப்பீங்க அந்த ஊர் ஆளுங்களுக்கு ஏத்த மாரி அங்கயும் இங் இந்த ஊரு ஆளுங்களுக்கே
ஆ ஆமாங்க-ஆமாங்க பட் இருபத்தி நாலு மணி நேரோ அவ்ளவு மரியாதையா நம்மளுக் பேசறத்துக்கு வராதுங்க
ஆ
உள்ள வந்தா நம்ம பாஷ வருங்க அவங்க திட்றதே வந்து பாத்தீங்கனா அந்த திட்றது கூட நம்ப ரொம்ப அது அத நம்ப ரசிக்கலா அது தி நம்பளுக்கு தி ட்டுற மாரி இருக்காதுங்க
ம் ம் ம்
ஆமாங்க
இல்லைங்க பாத்துருக்கே நானு அந்த ஒரு சில சீ படத்துலயோ ஏ இல்ல இப்போ ஒரு ஒருத்தரு கோயம்பத்தூர்க்கார்ரு குக் வித் கோமாளில இருக்குறாரு பாக்கறீங்களா
ஆ ஆமாங்க-ஆமாங்க
பேசறது ரொம்ப பிடிக்கும்
ம் ம் ம் சொல்லுங்க நல்லா இருக்கோங்க
தி ட்னாலோ இது பண்ணாலோ கோவம் வந் அவுங் அந்த கோவத்துல பேசுற விஷயோ
ஆமாங்க-ஆமாங்க ஆ உண்மதாங்க இங்க தண்ணிலா வந்து பாத்தீங்கனா அத்திக்கடவு தண்ணிதாங்க பட் நல்லா இருக் குங்க தண்ணி பேர் இப்ப நம்ப திருப்பத்தூர் சைட்லா என்ன தண்ணிங்க வருது
காவேரி ஆத்து தண்ணி சொல்லுவாங்க
ஆ இங்கே வந்து அத்திக்கடவு
அத்திக்கதவுனா அது ஒரு
பேருங்க-பேருங்க-பேருங்க ஆமாங்க பேருங்க
ஓ-ஓ
நல்ல சிறுவானி தண்ணி-சிறுவானி தன் நீ நல்லா பிஸ்லரி மாரியே இருக்குங்க
ஓ-ஓ
நா ஒரு தடவ சிருவானிக்கு போய் தண்ணி சும்மா தாங்க குடிச்ச கடைல
உம்
அதுவே சும்மா அப்டி பிஸ்லரி லெவல்ல இருக்குங்க
பரவாயில்லங்க அந்த அளவுக்கு சுத்தமா இருக்கு அந்த பக்கம்லாம்
டேஸ்ட்டுங்க தண்ணி அவ்ளோ நல்ல டேஸ்ட்டுங்க
ஓ
உம்
பரவில்லைங்க செரிங்க என் கூட பேசுனதுக்கு என்னோட போனை எடுத்து பேசுனதுக்கு ரொம்ப நன்றி நன்றிங்க நா திருப்பியும் இன்னொரு முறை பண்ணி பேசுறேங்க
ரொம்ப நன்றிங்க ஹ நன்றிங்க